சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க ஓகே சாப்ட்டீங்ளா ஆ சாப் சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லங்க இனிமேல் தா சாப்டணு
மணி ஆய்ச்சுதா ஆனா சாப்டனுங்க அது கொஞ்சோ என்னனா வீட்ல காலேல எல்லா அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டி உட்றது வேலைக்கு தாட்டிவிடுறது எல்லா கொஞ்சோ வேலையா இருந்தது வேலை எல்லா முடிச்சுக்கிட் ட்டு அப்ற மறுபடி சாந்துறதுக்கு மறுபடி வேல ண்ணா தான ரெஸ்ட்டு எடுக்க முடியு
நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்குற என்னங்க
அவிங்க இருக்குற வரைக்கு நம்ம ரெஸ்ட்டு எடுக்க முடியாது அவிங்க இல்லாத டைம்ல ரெஸ்ட்டு எடுக்க முடியு
அப்ப இல்லாத டைம்ல ரெஸ்ட் எடுக்கலான் பாத்தாலு எதாவுது வேல வந்துருதுங்க
அது ப அது வந்து பொண்ணுங்களுக்கு வந்த சாபங்க
புரியிலெங்க
அது வந்து பொண்ணுங்களுக்கு வந்த சாபங்க அவுங்க செஞ்சுதா ஆகனு
ம் சேரி சரி
ஆ அ நீங்க எதோ சொன்னீங்ளே
என்னங்க புரிலெங்க
நீங்க எதோ சொன்னீங்களே
அது நம்ப ஃப்ரீயா இருக்லான் நெனச்சாலு நம்ம வீட்ல இரு எதாவ்து ஒன்னு பாத்து இது செய்லா அது செய்லான்ட்டு அந்த வேலய இழுத்து போட்டு செய்ய தோணுங்க
ஓ பரவால்ல நீங்ளாது அந்த மாரி வேல செய்னு உங்களுக்கு தோணுது
ஓ ரெஸ்ட் எடுக்கணுன்ருக்கு ஆனா வீட்ட எதாவ து அப்புர்ருந்தாவே டென்சன் ஆகுங்க ஐயோ அப்டிங்குற மார்ருக்கு
ம்
அதுக்கு அந்த இதுலயு ரெஸ்ட் எடுக்க முடியாம போயிருங்க
இப்புடியே ஓடிக்கிட்டே இருந்தா ஒடம்பு என்னத்துக்கு ஆகுற து இதுக்காகவே நம்ம செலவு பண்ணு தனியா வாரத்துல கடைக்கிற டைமுல்ல கொஞ்சொ கெடைக்குற டைம்ல கொஞ்ச ரெஸ் ட் எடுத்துக்க வேண்டியதா
ஓஹ் இதுக்கு தாங்க வீட்ல எல்லா வேலைக்கு ஆள் போட்ருவாங்ளாட்டுருக்குங்க
ஆ ஆமாங்க நெறய பேர் வீட்ல ஆள் போட்றாங்க அது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு செட் ஆவாதே
புரிலெங்க
நம்ம குடும்ப பொருளாதாரத்துக்கு செட் ஆகாது
ஆமாங்க
ஆ
ஒரு சிலர்லா வச்சுக்குறாங்கல்ல இப்ப வ அது பாத்ரோ வாஸ் பண்றத்துக்கு துணி தொவைக்றதுக்கு வீடு க்ளீன் பண்ற த்துக்குனு ஆளாளுக்கு ஒரு ஆள வச்சுக்குறாங்க இந்த படத்துல காட்வாங்கல்ல இந்த கால் ஒரு தெராலுத் தெர்து அந்த கால ஒர்ச்சிங்க ச அந்த மாரி இருக்கதான செய் தேங்கனா நமுக்கு தெரியாம இருக்லா ஆனா அப்டியு இரு இருக்றாங்கல்ல ஒரு சிலர்ல்லா
அ அப்டிதாங்க இப்ப எங்க ரிலேட்டிவ்லயு அப்டிதா எங்க சிஸ்டர் ன் லா அவிங்க இப்டிதா பண்ணுவாங்க அவிங்க வீட்டு பாத்ரோ வெளக்குறது அதுக்கு தன்யா ஆளு சொல்போனா அங்கந்த ஒருவேல செ செய்ய மாட்டாங்க கிச்சன் எல்லா சுத்தம் பண்ணுவாங்க அடுப்பு சுத்தம் பண்ணுவாங்க பாத்திர வெளக்குவாங்க ஏதாது சமச்சு சாப் சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க அவ்வள தா வேலையே பாத்திர வெளக்குவாங்க வீடு கூட்டுவாங்க அ ஆமா வீடு கூட்டுவாங்க
சமைக்கிறதுக்கு ஆள் தனியாப் போடுவாங்க
அது வந்து அவிங்க குடும்பத்துல வந்து அவிங்க சமைச்சா டேஸ்ட் புடி
ஓ ஒ
த்தமா சமைக்க மாட்டாங்க அதெல்லா கொஞ்ச வாஷ் பண்ணி நல்லா சுத் சுத்தமா பண்ணணு அவிங்க எல்லா நெறைய வீட்டுக்கு போவாங்க
ஆமாங்க அவிங்களுக்கு அவிங்க வீட் வீட்ல வேலைய முடிச்சுட்டு மத்த வீட்டுலயும வந்து வேல செய்னு இங்க வேலைய முடிச்சாதா போதுனு நெனைப்பாங்க
ஆ ஆ சொன்னோனே நெறைய பேரு கொஞ்ச ஹெல்த்தியா தா நல்லாதா சமைக்கிறேங்க சுத்தமா எல்லாமே நீட்டா பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந் இப்ப ஏனோ தாணோம பண்ணுவாங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்குன்னா பாத்து பாத்து செய்வோம் சுத்தமா இருக்கும்ணும் காய் எல்லாம் கழுவணும் ஆ அடுத்து சுத்தமா இருக்கணும் அல்ல யோசிப்பான் அவுங்கல்லாம் அப்படி பாக்க மாட்டேன் ஏதோ வந்தமா காய கட் பண்ணமா குழம்பு வச்சோமா போனுமா அப்படிங்கற மாதிரி எதுனே
ஆமாங்க அவிங்க வீட்டு வேலையும் செய்யணும் அப்புறம் மத்தவங்க வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வருவாங்க அப்புறம் பத்தோடு பதினொன்னு அப்படிமாங்கள அது மாதிரி இந்த வீடும் ஒரு வீ
ம் இங்க எங்க ஊர்லங்க எங்க ஊர்ல அந்த மெயின் ஏரியா இருக்கும்ன்னு இந்த நறைய கடைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏரியால ஒரு பாட்டி ஆ எப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல கடை வச்சிருக்காங்க
ஓ
அப்படிங்கும்போது அந்த பாட்டி வந்து எப்படின்னா ஒ ஒரு அந்த லைன்ல ஒரு அஞ்சு இதுக்கு ஆறு இதுக்கு வந்து புடிச்சுக்குமா
புரியலங்க அஞ்சு இதுக்கு ஆறு இதுக்கு
கு கடை புடிச்சக்கோங்க ஒரு அஞ்சு கடை ஆறு கடை அப்படின்னு
ஓ
டிச்சுட்டு அந்த ஆறு கடையிலயுமே டெய்லியும் காலைலயும் சாயந்திரமும் கூட்டுமா
ஓ
அப்படி கூட்டுறதுக்கு ஒவ்வொரு கடையிலயும் அவ மாசம் ஆயிரம் ஆயிரம் அதன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி வாங்கிப்போம் கூட்டறதுக்கு மட்டும்தான் வேற எந்த வேலயும் இல்ல காலையில வந்து ஒரு அரை மணி நேரத்து வேலை வச்சுக்கோயேன் கூட்டுங்க கூட்டிட்டு ப்பலை போட்டு கெழம்பிடுவேன் சாயந்தரம் வருவாங்க குப்ப கூட்டும் கூப்ப அது எடுத் து வைக்கிறதெல்லாம் அவிங்களோட வேலை கூட்டுற வேலை மட்டும்தான் அந்த பாட்டியோட வேலை இப்ப ஒரு கடையில ரெண்டாயிரம் ரூபாய் ஆ அவ அஞ்சு தடவ கடக்கு போட்டுக் பாருங்க
பத்தாயிருவா
முப்பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு கண்ட கா பெரியவங்க பெரிய கடை தெரிவு கிட்ட வசதியான கட அப்டின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூப மூவாயிரம் ரூபாய் அப்டி வாங்குது இது கொஞ்சோ நம்மள மாரி நம்மளால முடியல இவ்ளதாங்க இவ்ளதான்ங்க எங்ளால தர முடியு அந்த பேசுவாங்க அந்த மாரி பேசுறங்களாந்தா ரெண்டாருபா இண்டாயிரத்தி ஐநூருபா அது மாரி வாங்குது அப்ப ஒவ்வொரு கடைலயு ஒவ்வொரு மானி பாரு அஞ்சு கடைன்னா அழகா சுவா சம்பாச்சுட்டு போதுல்ல அர மணி நேரத்து வேலதான அதிகபச்சோ ரெண்டு மணி நேரோ எல்லா கடையில் சேத்தனாவே ரெண்டு மணி நேரந்தா வேல செய்வாங்க
ஆமாங்க நம்பளுக்கு அது வந்து ரெண்டு மணி நேரோங்கிறவங்க ஆனா அது வயசானவங்களுக்கு நம்பளுக்கு இந்த வயசுலேயே கை வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது இருக்ற வலி அம்பது வயசுக்கு மேல வர்றதெல்லா நம்ம இந்த வயசுலேயே வந்துருச்சுங்க அவிங்க அப்ற அந்த வயசுல வேல செய்யுறாங்களே ங்க தீன் இயர் சிட்டி சன் வேரங்க
ஆமாங்க இல்ல ரொம்பல வயசு அவ்வளங்க ஒரு ஒரு நாப்பத்தஞ்சு அந்த மாரி தா இருக்கு
சேரி சேரிங்க நம்ப போய் அப்டி கேட்டோம்னா ஒனக்கு என்னமா நீ வலசு புள்ள கூடி ஆயிர ரூபா தரே இல்லன்னா போமா அப்டின்றுவாங்க
உஹம்
இப்ப பேரமே இப்போ நார்மலா இப்ப ஒரு கடயில போய் பேரம் பேசுனாலுமே நீங்க பாருங்களே நம்ப போய் கேட்டோம்னா முடியாதுமாங்க இதா நம்ம அம்மா வந்து நம்பள விட இப்ப நூறு ரூபா பொருள் இப்ப நம்ப ஒரு ஆனா ஒரு எம்பது ரூபா போட்டுக்கோங்கனா இல்ல ஒரு தொண்ணூறு ரூவா இல்ல எழுவது ரூபாம்மா அப்டினா அவுங்க ஊகும்பாங்க இத நம்ப அம்மாலா வந்து அம்பது ரூவா இல்ல முப்பது ரூபா தரயா இல்லயா கெளம்பு அப்டின்னா இல்லைங்க எடுத்துக்கோங்க மாங்க
ஆமா இதுவு ஒன்னு இருக்கு தோற்றங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க இவுங்க கிட்ட வாங்கிக்கலா இவுங்க பே பேரம் பேசுவாங்க
ஆ ஆமாங்க அப்புறங்க உங்க ஊர்ல எல்லாம் திருவிழா நடந்துச்சாங்க நடக்குதா
ஆ இப்ப நேத்து வரைக்குமே திருவிழாதாங்க ஒவ்வொரு ஊர்ல வந்து நறையா சாமி இருக்குங்க அது எல்லா சாமிக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட்டு அந்த வைகாசிதிருவிழான்னு சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க
பகவதிஅம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சது அடுத்தது மாரியம்மன் கோயில் திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழா நான் எங்களுக்கு பதினஞ்சு நாள்த்த நோம்பி பதினஞ்சு நாளுமே நோம்பிதான் எங்களுக்கு ஆ கம்பம் நடுறதுக்கு தண்ணி ஊத்துறது அப்புறோம் சாமி வந்து அஞ்சு வாகனத்துல வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல வரும் அதுக்கெல்லாம் தண்ணி மஞ்சள் நீரை ஊத்திட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க
உங்க வண்டியில ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல இல்ல வண்டியில்ல வர்ரது தோல்ல சுமந்துட்டு வருவாங்க
இல்லைங்க இந்த ஒரு சிலர்ல்லாம் வேஷம் இந்த ஒரு சிலர்ல சாமி வேஷம் போட் டு வருவாங்கல்லங்க
ஆம்
நறைய பேர் இந்த வண்டியில வேஷம் போட்டு அந்த ஷோ கா அந்த இது பண்ணுங்கிற
இல்ல இல்ல வேஷம் போட்டு வந்து வண்டில எல்லாம் வரமாட்டாங்க நடந்து வருவாங்க எங் க ஊர்ல வந்து தம் செட் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அ அந்த மாதிரி வேஷம் போடுவாங்க ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு சாமி வேஷம் போடுவாங்க
ஓ
அவுங்க ஒவ்வொருத்தையும் பொண்ணுங்க பையனா இருந்தா பொண்ணு வேஷம் போடுவாங்க அந்த மாதிரி ஏதோ வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆ நடந்து வருவாங்க ஆ எப்படின்னா கெடா வெட்டின அடுத்த நாள் கெடா வெட்டுவாங்கள அது வெட்டனதுக்கு அடுத்த நாள் வந்து வேஷ போட்டு வருவாங்க அது வந்து கிடா வெட்டுறதுக்கு மொதல் நாள் வந்து பூத்தட்டு கொண்டு வருவாங்க ஆ சாமி வந்து பூவுளே அலங் ஆமா
ஆஹ
இது மாதிரி மொத்தம் ஒவ்வொரு தெரு இப்ப எங்க ஊர்ல வந்து ஒரு அஞ்சு தெரு இருக்கு அஞ்சு தெருனா இந்த வடக்கு சைடு இது கிழக்கு சைடு இது மேற்கு சைடு அப் படி சொல்லுவாங்கள அந்த ஒவ்வொரு ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏரியா செங் எல்லாம் சேர்ந்து ஒரு பூத்தட்டு இந்த மாதிரி பூத்தட்டு எல்லாம் வரும் அந்த மாதிரி பூத்துட்டு வந்து வைப்பாங்க மா விளக்கு கொண்டு வருவாங்க எல்லாம் ட்ரம் செட்டு அப்புறம் வான வேடிக்கை தேர் இழுப்பாங்க தேர் இழுக்கும் போது எப்படின்னா அந்த கெரண்ட் கம்பி இருக்கு
ஆமாங்க அதெல்லாம் ஒரு சிலர்ல்லாம் அருந்து விழுந்துரும்
ஆ கட் பண்ணி விட் டோங்க எங்க இதுல
அதான் ஆமாங்க அது போன அப்படி முட்டி இதாகும்ன்னு சொல்லிட்டு அந்து போயிரும் அந்த ஒயர் லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க
ஆ இல்லங்க எங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஒயரை விட ஹைட்டா இருக்கும் தேரு அப்ப எங்களால தேர் இங்கிட்டு வ ராதுல்ல இழுத்து கொண்டு வர முடியாதுல்ல அதனால கட் பண்ணிருவாங்க ஃபுல்லா இருட்டா இருக்கும்
ஓ
ஆனா தேர்ல மட்டும் அந்த இந்த லைட்டு மாதிரி வலிச்சிருப்பாங்கல்ல
ஆமாங்க
பேட்ரி லைட் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இது மட்டும் இருக்கும் சுத் திலி இரு ட்டா இருக்கும் அந்த இதுல அதெல்லா கொண்டாந்து வச் சாந்ரோ ஒரு பத்து மணிக்கு நைட் ஒரு பத்து மணிக்குள்ள ஆரம்பிச்சாங்னா காலேல மூனு மணி இங்கதா வந்து நிக்கு அந்த கோயில்லயே அப்றோ வானவெடிக்க விடுவாங்க அது மூனு மணி நேரோ நாலு மணி நேரோ பக்க போ வானவேடிக்க
ஆமாங்க அதெல்லா கொழந்தைங்கலா வந்து பாத்துக்கிட்டு அதெல்லா நல்லா இருக்கு கொழந்தைங்கன்னா
பாடலும் வைப்பாங்க
ஆமாங்க
நெறயா இருக்குங்க
சேரிங்க நம்ம அடுத்த கால்ல பாப்போ ஆ சேரிங்க